கேக்குதா
ஆ கேக்குதுங்க அண்ணி சொல்லுங்க
சொல்லுங்க நல்லா இருக்கீங்ளா சாப்ட்டீங்ளா
நல்லா இருக்கே சாப்ட்டே
இருக்காங்க
ஆ நல்லா இருக்காங்க நளினி
விட்டாங்களா அவுங்க
ஆ அவுங்க ஏற்கனவே இருந்த எடந்தான அதனால கம்ஃபட் ஆயிட்டாங்க அவுங்க இந்தியா வரவே புடிக்கல அங்கேயே இருந்துறாங்களாமா
அங்கே இருந்துதாங்கலாமா பிரச்சனையே கெடயாது எங்களையு அழச்சுக்கோங்கன்னு சொல்லிரு அதா அவுங்க அங்கேயே கம்பட் ஆயிட்டி இங்க வந்து அவுங்களுக்கு செட் செட்டாகலயே என்னமோ ஒர்க்கு
இங்க ஒர்க்கு செட் ஆகுறது செட் ஆகுறதுக்கு இல்ல அவுங்க டைலரிங் தான பண்ணிட்டு இருக்காங்க அங்க பண்ற காஸ்ட்டு வந்து இங்க கெடை இருக்க மாட்டேங்குது அதுதா அதனாலதா அவுங்களுக்கு உ செட்டக
ஹ அந்த ஊர் செட் ஆகல அவுங்களுக்கு
ம் அதுனால அங்கேருக்
அவுங்க நல்லா சம்பாதிச்சுட்டு ஒரு டென் இயர்ஸ் சு எடுத்துட்டு வந்து ஏதாவுது ஒரு பெரிய கடையா வச்சுட்டு உக்காந்துர சொல்லங்க
இல்ல அதான் அப்டிதான் பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு பொட்டீக் ஷாப் மாதிரி ஓபன் பண்ணிட்டு
ம்
ஆ அந்த மாதிரி பண்ணலானு இருக்
அதுக்கு அதுக்கு ஒரு இன்வஸ்மெண்ட்டு மாரி இன்வஸ்மெண்ட் சம்பாரிச்சு ட்டு வந்துட்டா போதும்
அதா அந்த என் அத மார்தா பண்லானு ஒரு பிளான் இருக்கு கட்டு என்ன பண்றது தெர்ல பாக்குனும்
ம் ய நானு ஜப் இன்னமு மே அந்த பிளான்ல தான் இருக்கும் இப்ப நாங்க நா போறோம்ல அந்த ஏரியால வந்து கடையே கெடயாது டைய்லரிங் கடையே கெடயாது
டைலர்ஸ் ஆ
அவுங்க அம்மா வீடு அந்த சைய்டு தான் இருந்துச்சு
ஆ ஆ
டைலர்ஸ் இருப்பாங்க நெறைய பேரு கட மாதிரி ஒரு பொட்டீக் மாதிரி இந்த ஆரி ஒர்க்லா பண்ணி குடுக்குற மாதிரிலா பெருசா கெடையாது அங்க கடன்னு பாத்தா இந்த கும்பகோணம் கடத்தெரு குள்ளார வந்தீங்கன்னா நெறைய ஆரிஒர்க் பண்றவங்க இருப்பாங்க மூலைக்கு மூல கட வச் சிருப்பாங்க அங்க வந்து ம் கொஞ்சோ வந்து கும்பகோணத்தோட பாடர் மாரி அது அங்க கட கெடயாது அதுனால நானு ஜமுனாவு அதா பிளான் ஆ பா ஆ பாடர் இல்ல
ஓகே
அதுனால அதுனாலதா இந்த ரேட்டு காது கெடச் சுச்சு கும்பகோணந்தான் ஒரு ஸ்கொயர் பீட் நால் ஆயரூவா
ஆமா இப்ப வில்லேஜ்ல்லா கம்மி ஆனா அங்க வந்து சிட்டியா இருக்குல்ல அதனால அவ்ளோ அதி ம்மா‌தா இருக் ம் இங்க கொழுமாங்குடிலே டெய்லர் ஷாப் இல்ல நி பாப்பாக்கு ஸ்கூல் யூனிஃபாம் ஸ்டிச் பண்றதுகு நா ரொம்பவே கஷ்டபட்டுட
ஆ அ
கேட்டாலு ஒன் மந்த் ஒன் மந்த் ஒன் மந்த் பினோஃபாம் தெக்கமாட்டே ஃபேண்ட் ஷட் மட்டுதா தப்ப
நீங்க ஸ்கூல் ஓபனிங் டைமிங்ல போனா அப்புடிதா பண்ணுவாங்க நா எப்போது அது சரியாவு தச்சி குடுக்கமாட்டாங்க
நா‌ புது ஸ்கூல் மாத்துன இல்ல அதனால இந்த ப்ராளம் புது ஸ்கூல் சேஞ்ச் பண்ணனால அவுங்க யூனிஃபாம் மெட்டீரியல்ஸ் குடுத்ததே லேட்டு் அப்ப நா‌‌ போய் ஸ்டிரிட்ச் பண்ண குடுத் க்கும்போதே எல்லாமே நா ஆடர்ரு வாங்க அதுவு ஃபினோ ஃபாம் நா தெக்கவேமாட்டேன் சொல்ற சொல்லிட்டாங்க ஃபேண்ட்ஷர்ட் இருந்தா குடுங்க நா தைக்கிறே ஃபினோ ஃபாம் நா தெக்க மாட்டன்ட்ட
ம் அதில்ல அது இல்லாம நீங்க இங்க ஃபினோ ஃபாம் எவ்ளோனு கேளுங்க தைக்கிறதுக்கு எய்ட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் ஒரு செட்டுக்கு ஒரு ஃபினோ ஃபாம் ஒரு செட்டு ஆமா ஆமா எயிட் ஹண்டரட் நைன் ஹண்ட்ரடு எனக்கு அவ்ளோ இது வந்து நா என்ன பண்ணனா ஷேட்ட மட்டுந்தா தைக்ககுடுப்பே ஃபினோ ஃபாம் நானு அந்த மேல பாடி போறாங்க இல்ல அத நானே தெச்
ஐயோ எனக் அப்ப உங்க ஞாபகமே வரல இருந்தா கூட நா உங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டுருப்பே எங்க நல்டி திருநன்றி ஊர் இருக்க பாருங்க மயிலாடுதுறை தாண்டி அங்க போய் குடுத்தே அங்கதா ஒரு டைலர் நம்பர் குடுத்தாங்க அவுங்க கிட்ட கனெக்ட் பண்ணி தச்ச ஆப்பியுமே டூ வீக்ஸ் கழிச்சிதா குடுத்தாங்க டூ வீக்ஸ்ஸுமே நா பாப்பாவ
என்ன அங்க பேரளத்திலியுமா இல்ல யாரு
யாருமே இல்ல இங்க டைலர் ஷாப்பே இல்ல சுத்தமாவே
அப்பப்ப என்ன பண்றீங்க மெயின் இங்கே உங்களுக்கு அங்க ஒரு ட்டைலர் போன்றறது தா
அதுதா அதுதானே நடந்து பிளான் நீங்க சொன்ன மாரி ஒரு டென் இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அமௌண்டு சேவிங் பண்ணிட்டு ஒரு பெரிய டெய்லர் ஷாப் போட்டு பொட்டிக் மாரி வச்சு ஓபன் பண்ணிட்டு
ஒக்காந்துரு வேண்டியதுதா அவ்வளதா வேற
செட்டில்லா ஆகுற வரைக்கு அதுல வச்சு பாத்
அ அ அதுவு அதுதா சொல்லிட்டு இருக்கு அதுக்கு ரொம்ப ட்ரீம்ஸ் அதுல ஆனா அவுங்க வீட்ல இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு குடுக்க மாட்டாங் ஆ நா சேத்துட்டு ங்க இன்னொருத்தவங்க ஹேண்ட் குடுக்குற மாதிரி இருந்தா நா டக்குன்னு நா ஓபன் பண்ணிடுவே இதேதா சொல்லிட்டு இருக்கோ நீ எவ்ளோ போட்ரியோ அவ்ளவு
ஆமா ஒருத்தர் ஆனா ஒருத்தர் ஆனா பண்ண முடியாது
ஆ ஓ என்னால ஒர்க் பண்ண முடியாது நீ வந்து என்ன பாக்கணுமோ பாத்து இது பண்ண சொல்லிடுவே
உம் ஒருத்தர் வந்து பண்ண முடியாதுங்க அது ரெண்டாவது விஷயோ என்னன்னா நமக்கு அந்த அந்த அது எப்டி சொல்றது அந்த தக்க தெரியாம நம்ம போய் கட வச்சு அடுத்தவங்கள நம்பி கட வெக்குறோம்ன்னு வச்சுக்கோங்க அது ரொம்ப கஷ்டோ த்தம் ஒரு நாளைக்கு வருவாங்க ஒரு நாளைக்கு வரமா டாங்க அர்ஜென்ட் டெலிவரி இருக்கு அதெல்லா ரொம்ப கஷ்டோ ப
அது நல்லா தக்கு எல்லாமே ஆனா லெஹாங்கா கூடா அது ச்சிடுவா ஆனா வந்து அது இருக்குறது உள்ளார கிராமத்துல குடுத்துட்டாங்க அத அதனாலதா அது அடிச்சுக்குது அதனால அதுக்கு ஆர்டர் வரமாட்டேங்குது நா என்ன பண்ணுவே எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட இருந்து ஆரி வொர்க் எல்லாம் வாங்கி வாங்கி அவங்க ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு போவாங்க
அவங்களுக்கு ஜமுனாக்கு அனுப்புவீங்க
அங்க அனுப்புவோம் அவங்க போய் தச்சிட்டு இங்க வருவாங்க எனக்கு ரேட்டு தெரியாது அது ஒண்ணு நா இன்வால்வ் ஆவறேன்னு வச் சிக்கோங்களேன் அவங்கள்ட்ட பேசறது அப்புறம் இதுட்ட பேசறது இதுலே பேசறது கூட இந்த ப்ராஜெக்ட்ல டைம் கெடைக்கல எனக்கு அதனால நா இன்வால்வே ஆக மாட்டேங்கிற வெறும் ஒரு கடைய ஓபன் பண்ணிடு ஒரு கடைய ஓ பன் பண்ணிரு இதேதா சொல்லிட்டு உக்காந்துரு
ஆரிவொர்க்கு ஸ்டிச்சிங்க்கு வந்து செவன் பிஃப்டி வாங்கறாங்க போல எல்லாருமே ஸ் ஸ்டிச்சிங் மட்டும்
ஸ்டிச்சிங் மட் டுமா
டிசைன் இல்லாம ஸ்டிச்சிங் மட்டும் செவன் பிப்
இப்போ டி இதெல்லா வந்து போட்டு மெட்டீரியல் இதாவே விக்குதா பிளவுஸ்
அது அது ஆனா கரெக்ட்டா இருக்க மாட்டேங்குது அந்த பீட்ஸ்லா கோக்கறாங்க இல்ல ஆ அந்த பீட்ஸ் வந்து கரெக்ட்டா இருக் கமாட்டது நம்ம ஹேண்ட் ஒர்க்ல பண்ற மாரி இருக்க மாட்டுது ரொம்ப கலக்க இருக்கு ம் பீடஸ் குவாலிட்டியும் ரொம்ப கம்மியா இருந்து இருக்கு
ம் அது வந்து அண்ண தைப்பாங்க இல்ல
ஆ தக்க மோது நம் பாத்துருக்கேன் அது மேரி நம்ம இப்ப அளவு பிளவுஸ் குடுக்கறோம் இல்ல அந்த அளவுக்கு கரெக்ட்டா அத கட் இப்ப நீ எடுக்க முடியாது எதாவது ஒரு மணி கட் ஆகும் அதுல அதனால இவங்க ம மேக்சிமம் ரெடிமேடு எடு போட்டு எடுத்துட்டு வந்தாங்கன்னா இவங்க வே ணான் திருப்பி உட்டுருவாங்க என்னால தைக்க முடியாதுன்ட்டு
ம் ம் ம் ஹாண்ட்மேடு கரெக்டா நம்ம என்ன சைஸா அ அளவு கரெக்டா கரெக்டா அந்த கழுத்து அளவுக்கு வச்சி குடுத் த்துருவாங்க
ம் இவுங்க ரெடிமேட் பண்ணி எடுத்துட்டு வரும்போது இவுங்க குடுக்குற அளவு பிளவுஸ்ல வந்து பின்னாடி நெக்கு நல்ல பிராடா இருக்கு எடுத்து வந்திருக்கே டிசைன்ல வந்து க்ளோஸ்டு நெக்கா இருக்கு
அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு காயத்ரி இப்பதா எங்க அன்னிக்கு பேஸ் சொல்லிக் குடுத்துட்டு வந்தே எனக்கு மூணு ஆரி ஒர்க் பிளவுஸ் த்ந்திருக்கு ரெடிமேட் பிளவுஸ் நீதா வந்து செஞ்சி குடுக்கணு நீதா இது எப்பிடி நாஸ்ட்ல குளோஸ் பண்ணிடுவே அந்த இத ம் அது எப்பிடி மற்டி ச்சி ஒரு தையல் அடிச்சிட்டு அந்த கழுத்தளவுக்கு கொண்டு வந்துடு அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு அது ஈகல் யூடியூபர்
இல்ல இல்ல இங்க காலேஜ் பக்கத்துல இருக்கற புள்ளைங்களா பின்னாடி அந்த ஹூக்கு வைக்கிறோல்ல பிரன்ட்ஹூக் கேட்கமாட்டுதுங்க பேக் ஹூக் கேக் க்குதுங்க பிரண்ட்ல மட்டு அந்த டிசைன்ஸ் போட்டு ஃபேக் ஹூ கேட்கு போது சும்மா ரெண்டு வெரலுக்குதா அந்த பேக் கும் இருக்கணுமா அவளோ பிராடா எப் இப்படி அந்து அவ்ளோ பிராடா கொண்டு வந்தா டிசைன்ஸ் எல்லாமே பேயிடு
நம்ம இப்ப எல்லாரு ரெண்டு அது போ போடறதே பெரிய விஷ் டே அவுங்க கொஞ்ச நேரோ
அதனால இவுரு மேக்சிமம் அதனால ஒரு மேக்சிமம் வாங்க மாட்டாரு னனே ரெடிமேட் இது வந்த வாங்கமாட்டாரு ஹேண்ட்ஸ் மேட்ஸ் வந்தா மட்டு வாங்கி ஸ்ட்ரிச் பண்ணி குடுபாரு செவன்ஃபிப்டி போல ஆனா ஸ்விச் மட்டு பண்றதுக்கு நம்ம நார்மல் பிளவுஸுக்கே ஒன் ஃபிப்டி கேக்குறாங்க
ஆமா ஆமா இப்ப ஏறிடுச்சு எல்லாமே நா தா இன்னு ஏத்தாம இருக்கே என்ட்ட தா தைக்கணுன்ட்டு ஒரு சில ஜீவன் எல்லா அல்லாடிட்டு இருக்கு
எனக்கு உண்மையிலயே உங்க ஞாபகோ உங்க ஞாபக இருந்துச்சு பட் ஆனா நீங்க டிச் பண்றங்கவுன்ற ஞாபோ எனக்கு இல்ல இல்லன்னா உங்ககிட்ட நா கேட்டுருப்பே அழகா கும்பகோணத்துல வந்து பஸ் ஸ்டாண்டுல வந்து குடுத்துட்டு
இல்ல இங்க நெறைய கட இருக்கு ஆனா எனக்கு வந்து ஷர்ட் தைக்க தெரியாது நா தா சொல்றேன்ன
பினோஃபார்ம் மட்டுமே சொல்றே நளினி பினோஃபார்ம் தானே இங்க தக்க முடியாது சொன்னாங்க அன்னாச் சர்ட் வேன்னா தச்சு தரே ஆனா ஃபினோபார்ம் நா தக் இந்தந்தளவு பினோபாஃர்ம் ஈஸி தானே தக்கிறது அத வந்து தை அத தக்க மாட்டேன்னு சொல்றாங்கே இங்க உள்ள இங்க உள் இது எல்லா அத தக்க மாட்டேங்கிறாங்க நளினி நா வேனா ஷர்ட் வேணா தச்சு தரேமா நீ பினோபாஃர்ம் தைங்க
அது வந்து ஒரு ஒரு சில ஸ்கூல்லல தானே போடுறாங்க அதனால அவங்களுக் தெரியாதனால தெரியாததுல கைய வைக்க பயப்புடுறாங்க வேற ஒண்ணு க
ஆமா இப்பதா மோஸ்ட்லி எல்லாமே இந்த பேண்ட் ஷீட் டி ஷர்ட் அது மாரிலா மாத்திறாங்க மாத்திட்டாங்கள இதுலயுமே செகண்ட் ஸ்டாண்டர்டுகுலா ஃப்னிஷ் பாண்டிசிடு டி ஷர்ட் தா நளினி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு எல் கே ஜி யு கே ஜி இது மட்டு தா பினோபா ஃபம் இது குடுத்துருக்காங்க
அதா ஒரு சில ஸ்கூல்ல தா பினோபாஃர்ம் ஃபாலோ பண்றாங்க பினோபாஃம்னா நெறைய பேரு யார் என்னன்னேத் தெரியாம இருக்கு டைலருங்களுக்கு
பினோ பாஃம்னா ஆமா அது கரெக்ட் தா
நெறைய பேருக்கு தெரியாது அந்த மாடல் வந்து அவங்க இந்த சைடுல வந்து அப்டியே ஃபுல்லா விட்டுருப்பாங்க அத விடாம பாடி சட்ட மாரி தச்சு குடுத்துருவாங்க அந்த ஸ் கூல்லே ஸ்கூல்லே அப்டி நெறைய பேர் போட்டுட்டு வந்துருப்பாங்க அ மிஸ்ஸு வந்து ஃபினோஃபாம்னா இப்பிடிதா இருக்கனு தம்பி டே வ ஸ்டாட் பண்ணும்போது அந்த இமேஜ் எல்லாருக்கு அனுப்பிடுவாங்க அந்த பிள்ளைங்க இப்டி கைய தூக்கியே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிருப்பாங்க ஏனா இந்த சைடு ஓப்பன்ல இருக்கனு இல்லயா ஃபினோ ஃபாம்னா அது மாரி இருக்காது பாடி செட்ட மாரி அதையு சைடுலயு க்ளோஸ் பண்ணிருப்பாங்க
அது எனக்கு போனதட நா எல் கே ஜி யூ கே ஜி அப்ப இவுங்க இருந்தாங்ளா இவுங்க ஸ்டிட்ச் பண்ட்டாங்க எனக்கு எந்ததுமே தெரில இந்த இதுக்கு தா நல்லி நா ரொம்ப அல ஞ்சிருக்கனே யூனிஃபாம் தக்கிறத்துக்கு அதுதா நா பேசாம அவுங்களுக்கே கொரியர் அம்ச்சு வுட்ருலாமான் நெனச்சே நீ த ச்சிட்டு ரீ கொரியர் பண்ணி வுடுங்கன்ட்டு
இங்கெந்து ரொம்ப செலவாகுமா கொரியர் போய்ட்டு வர்றதுக்கு
தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரட் போல நென ஃபை அது
நீங்க இப்போ இப் போ அவுங்ளுக்கு வேற எதாவ்து வேணுன்னா நீங்க அனுப்புவீங்கல்ல ஒரு ஒரு ஆறு மாச
அங்க வந்து சில மெட்டீரியல்ஸ் வந்து அனு ஃபுட் ஐ ட்டம்ஸு க்ளாஸ் ஐட்டம்ஸ்லா அனுப்பக்கூடாது டிரெஸ்ஸு வேணா நம்ம அனுப்பிக்லா அது யாராது வ ராங்கள அவுங்ககிட்டதா
ஃபுட் ஐட்டம்ஸ்னா இங்கெந்து ஊறுகால்லா எடுத்துட்டு போறாங்கதா நெறைய பேரு
போம்போது நம்ம எடுத்துட்டு போலா போம்போது எடுத்துட்டு போலா ஃப்ளைட்ல போம்போது எடு த்துட்டு போலா பட் ஆனா கொரியர் அனுப்புறோல்ல அப்பிடி அனுப்ப கூடாதா அனுப்ப முடியாதா ம் அது மாரி மெடிசன் அனுப்ப கூடாது மெடிசன் அனுப்ப கூடாது வேற எதாவ்து க்ளாத்து டாக்குமெண் ட்ஸு அது மாரி எதாவ்து வேணா அனுப்லாமா
சேரிப்ப இங்க ஆனா பண்ணுவாங்க கே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களா போறவங்க யாராவது இருப்பாங் கல்ல அவுங்களுக்கு ஒரு பர்சனுக்கு இத் த்தன கேஜி அளவுடனுன்னு
ஆ டிக் கெட்லே வந்து போட்டு வந்துரும் நம்ம டிக்கெட் எடுக்கறோம் ஃபளைட் டிக்கெட் புக் பண்றோல்ல நா அப்டிதா குடுக்க போறே இங்க யாரோ வந்துருக்காங்களா தஞ்சாவூர்ல முருகேசன்னு யா ரோ அங்க இருந்து வந்துருக்காங்களா அவங்க என்கிட்ட டீஷட் டும் இன்னமோ குடுத்துட சொன்னாரே ஆ ஸ்பெக்ஸும் குடுத்துட சொன்னாரு
வாங்கினுமா இல்ல அவங்க மறந்துட்டு போயிட்டாங்களா
இல்ல இல்ல மூணாந் தேதிதா போறாங்களா
ம் ம்
அவரு போய் டென் மந்த் ஆயிடுச்சில இன்னர்ஸ் வேற இதா ஆயிடுச்சா இன்னர்ஸு அங்க குவாலிட்டியா இல்லையா காஸ்ட்லியா இருக் கா அதனால இன்னர்ஸு ஸ்பெக்ஸும் குடுத்துட சொன்னாரு
ஆ செரி செரி நீங்க கொழம்பு தூள்லா அவுங்கதான எடுத்துட்டு போறாங்க அதெல்லா நீங்க அவங்கட்ட இது ஊறுகா இந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் குடுத்து அனுப்பலாம் அது அவுங்க எடுத்
அவங்க வந்து அவங்க எடுத்